ஹலோ
ஹலோ
சும் ம் வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க
இப்பதாங்க மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டு வந்து உக்காந்திருக்கோ இன்னிக்கு பச்ச பயிரும்மே எக்கு பாவக்காய் பொரியல்லு அ கேரட் பொரியல்லு ரசோ
ஓ போதுமா
ஆமாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் லன்ச் பேக் பண்ணணும்
ஓ அப்டிங்களா அதனாலயா
அ அதனால மதியானத்துக்கு சேர்த்து காலையிலயே
சமச்சுட்டீங்க ம் ஓகே ஸ்கூல் போய்ட்டாங்களா
ஆ எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து இட்லி சாப்ட
புரியலங்
இட்லி இட்லி
இட்லிங்ளா இட்லி ஓ மானிங் இட்லி தானுங்ளா
ஆமா மா மார்னிங் ஒயிட் ரைஸ்சொலா சாப்ட மாட்டே டீ அந்த மாரி தோச
ம் நாங்க மார்னிங் இட்லி தோச செய்றதுயில்லைங் நைட்டு மட்டு ட்லி தோச இந்த மாரி செஞ்சிப்போ ஆமாங்க மதியான்த்துக்கு காலைல செஞ்சத சேத்து மதியான்த்துக்கு சாப்ட்டுக்குவாங்க
ஓஹோ நீங்க வீட்லதா இருக்கிங்ளா
ஆமாங்க நாங்க வீட் லதா இருக்கோ ஹவுஸ் வைஃப்
ம் காலேஜ்லா போனீங்களா நீங்க
ஆ நாங்க காலேஜ்ஜெல்லா போய்ட்டு அதெல்லா ரொ அ காலேஜ் முடிச்சு ஒரு டென் இயர்ஸ் ஆச்சு நாங்க
என்ன என்ன முடிச்சிங்க காலேஜ்ல
பேச்சிலர் ஆஃப் காமர்ஸ்
கமெர்ஸ்ஸா ஓக்கே ஓக்கே
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்
நா வந்து காலேஜ் முடுச்சுட்டே இப்பதா இந்த வருஷந்தா முட்ச்சே
ஓக்கே
பி சி ஏ முடிச்சே இப்ப நெக்ஸ்ட் வந்து வீட்ல தா இருக்கே நெக்ஸ்ட் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணு கரஸ்ல
ஓ கரஸ்ல ஜாயின் பண்ண போறீங்ளா
ஆமாமா நேத்துதா போய்ட்டு ஆமா பி சி ஏ பி சி ஏ
கரஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க
இல்ல பி சி ஏ முடிச்சுட்டே
ஓ சரி சரி
ம் நெக்ஸ்ட்டு டிகிரி வந்து பி ஜி வந்து எம் பி ஏ போட போறே அதுக்கு வந்து நேத்துதா போயிட்டு அட்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்தே ஒரு டூ மந்த் டு குட்த்துருக்காங்க டைம் குட்டுத்துருக்காங்க அதுக்குள்ள வந்து அதுல இருக்ற டீட்டெயில்ஸ்லா ஃபில் பண்ணி அப்றோ வந்து அந்த சர்ட்ஃபிகேட்லா வந்து குடுக்கணும் அப்டின் சொல்லிருக்காங்க
ஓகே நீங்க பைக் எல்லா ஓட்டுவீங்ளா
ஆ ஓட்டுவேனே நல்லாவே
ஓகே ஓகே
ஏ என்னாச்சு பைக்லா
இல்ல கேட்டேங்க ச ஒரு சில பேரு இல்லப்ப ஜென்ஸ் அப்டின்னாவே பைக் ஓட்டாம யாரு இருக்க மாட்டாங்க
ஆ ஆ
தெரிஞ்சுக்லா அப்டின் சொல்லிதா கேட்டே உங்ளுக்கு எந்த மாரி அ என்ன சொல்றது பைக்ல எந்த மாரி புடிக்கும் அந்த பைக் கில்லயா பாத்தீங்ன்னா நெறையா வெரைட்டிஸ் இருக்கு ஆ ஒரு சில பேர் பல்சர் அந்த எமகா அந்த மாரி ம் ஸ்பிளெண்டர் இந்த மாரி டைப்ஸ்லா நெறையா இருக்கு உங்களுக்கு எந்த மாரி புடிக்கு
எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் தா புடிக்கு ஆர் ஒன் ஃபைவ் எம்டி அந்த மாரி பைக் தா புடிக்கு
இந்த சவுண்டு வந்து ஆ என்ன சொல்றது ரொம்ப சவுண்டா வருமே எனக்கு தெரியாது அதா உங்கள கேக்குறே சவுண்டு ரொம்ப அதிகமா வருங்களா
ஆமா ரொம்ப சவுண்டு வரு அத நம்ப மாத்தணு அந்த அதோட எக்ஸாஸ்டர் வந்து மாத்தணு அதுனால அதுனால சவுண்டு வரு
அ நெறைய பசங்க பாத்தீங்கன்னா அ டிஃப்ரெண்ட்டா ஆ என்ன சொல்றது ரோட்ல போகுபோது சவுண்டு நெறையா வர மாரி
அது வந்து நம்ப நார்மல் பைக் நார்மல் மூணு லட்சோ ரெண்டு லட்சோ பைக் எல்லா வந்து செட் ஆகாது நல்லா இருக்காது அந்த சவுண்ட் வந்து அவ்ளோவா
சரி
சூப்பர் பைக்னா வந்து ஒரு பத்து லட்சோ பதினைஞ்சு லட்சோ இருபது லட்சோ அந்த மாரி பைக்ஸ் தா வந்து சவுண்ட் வந்து நல்லா இருக்கு கேக்குற மாரி ஒரு மாரி சவுண்ட் அதிகமா இருந்தாலு அது கேக்குற மாரி இருக்கு
ம் ம் அப்டி அந்த மாரி சவுண்ட்ஸ்லா இருக்குற பைக்கு நம்ம ஸ்ட்ரீட்ல போனாவே என்ன சொல்றது கொழந்தைங்க பெரியவங்கலா ரொம்ப பயந்துக்குவாங்க அ உள்ளிருந்து வெளிய வந்து பாப்பாங்க இந்த பைக் அப்படித்தானுங்களா
ஆமா அந்த பைக்கே அப்டிதா நா ப்பதுல போனாலே வந்து ஸ்லோவா போனாலே அந்த சவுண்டுதா வரு
அது ஆ அந்த பைக்லயே வரதுங்களா இல்ல செட் பண்றதுங்களா
இல்ல பைக்லயே வரு செட்டு பண்ணுவாங்க பைக்ல வர
ரொம்ப சவுண்டு வரு கேட்டிருக்கே என்ன சொல்றது ரொம்பவுமே பயங்கர சவுண்டு வரு
ம் அது வந்து வ பாத்தீங்கன்னாக்க அந்த நார்மலா டியூப்பு எம் டி அதுல போட்டு வந்து அதுல வந்து சைலன்ஸ்சர் மாத்துவாங்க சில பேர் அது ஆனா அவ்ளவா நல்லா இருக்காது கேக்கும்போது எதோ சவுண்டு மட்டு தா வரு அவ்ளோவா மெலோடியா இருக்காது கேக்குறதுக்கு
ம் நா அதா கேள்விப்பட்டிருக்கே எங்க ஸ்ட்ரீட்ல எல்லா வரும்போது சம்டைம்ஸ் ஒவ்வொரு பாய்ஸ் வந்து ஆ பயங்கர சவுண்டா பைக் ஓட்டிட்டு போவாங்க அ உள்ள இருந்து வெளிய போய் பாப்பாங்க ம் வயசானவங்க எல்லா கொஞ்சோ பயந்துக்குவாங்க அவுங்கள போய் புடிங்க அப்படிங்கற சொல்ற மாரி சொல்லுவாங்க அதுனால தா உங்களுகெல்லா எந்த மாரி புடிக்கு அப்படிங்கிற மாரி கேட்டங்
இல்ல எனக்கு அந் இப்ப நார்மல் பைக்ல வந்து அந்த சைலன்சர் மாத்னா எனக்கு புடிக்காது அது ஃபோன் நல்லா இருக்குறது எனக்கு புடிக்காது
ஓ செரி செரி
ம் வாத் அந்த ஸ்பூப் பைக்ஸ்ல வந்து சவுண்டு மாத்தனா வந்து நல்லா இருக்கு அது வந்து வித் பர்மிஷனோட ஆர் டி ஓ ட பர்மிஷனோட வந்து சேமிப்பாங்க இல்லன்னா வந்து அதுவு வந்து ஆமா இல்லாதவனுக்கு கேசு
புரியிலைங்க
இப்போ ஒரு சைலன்சர் மாத்தனா வந்து பப்ளிக் டிஸ்டப் ஆயிர கூடாத மாரிதா வந்து இது பண்ணுவாங்க அது டிஸ்டர்ப் ஆற மாரி இருந்துச்சுன்னா வந்து அது கேசு
ஓ எடுத்துக்கு கேஸ் ஆமாங்க கேஸ் போடுவாங்க அந்த மா டிஸ்டர்பன்சு அதுனால ஆட் பண்ண மாட்டாங்க பைக்ல மோஸ்ட்லி
நம்ம ஆட் பண்ண மாட்டாங்க அதே ஆட் பண்றது இருக்கு ஆர் டி யோட பர்மிஷன் வாங்கிட்டு ஆட் பண்லா
ப்ப இந்த பர்மிஷன் இல்லாம பெமிஷன் இல்லாம ஒர்க்ஷாப்ல ஆட் பண்ணி தருவாங்களா கேட்டா
தருவாங்க ஆனா வந்து மா கேஸ் போடுவா
அ அ பயங்கர சவுண்ட்லா வந்து ஒவ்வொரு பாய்ஸ் வந்து ஓட்டிட் போறாங்க அதத்தா அதனுடைய டீட்டெயில் எப்டி அவுங்களா செட் பண்ணிக்கிறாங்களா இல்ல பெர்மிஷன் கேட்டு பண்றாங்களா அப்டின்னு எனக்கு தெரியாது
இல்ல நம்ம லோக்கல்ல வந்து யாருமே அவ்ளோவ வந்து பர்மிஷன்ல்லா கேட்டு அப்டிலா பண்ண மாட்டாங்க
அவங்களா க போயி செட் பண்ணிட்டு வந்தற்றாங்க ஓ செரி செரி செரி செரி
உனக்கு டி டி எஃப் தெரியுமா? டி டி எஃப் வாசன் தெரியுமா?
ஆ தெரியு தெரியுங்க அந்த யூடியூப்லல்லா பாத்துருக்க
ம் ம் அவுங்க பைக்லா வந்து அந்த பைக்ல வந்து போடுவாங்க
சவுண்ட்டுங்களா
ஆமா அதுல போடுவாங்க அது வந்து அந்த சவுண்டு மட் போட்றது மட்டுமே வந்து ஆ ஒன்ற லட்ச ரூவா அந்த மாரி இருக்கும் வெறு அந்த
அந்தா அந்த சைலன்ஸ்ரனுடைய சவுண்ட்ஸ்க்கு மட்டு அவ்ளோ பேக்கேஜ் வருதுங்களா
ஆமா ஆமா இப்ப நாமளா வந்து லோ க்கல்ல இது வாங்கி போட்டமுன்னா வந்து பைக் ப்ராப்ளம் ஆயிடு அந்த மாரிலா போடக்கூடாது
சரி சரி சரி
ம் இன்ஜின்ல ப்ராப்ளம் வந்துரும் அதனால போட மாட்டாங்க அந்த
அது எதுக்காக அந்த மாரி எதுக்காக அந்த சவுண்நெஸ் போட்டு வண்டி ஓட்றாங்க உங்களுக்கு தெரியுங்களா
அது ஏன் கேட்டீங்கனாக்கா சில பேர் பைக் ஓட்டுறது புடிக்கு அந்த பைக் ஓட்ட போது வந்து கீ கீர் மத்த ஷிஃப்ட் பண்ணுவாங்கள கீர் ஷிஃப்ட் பண்ணுவாங்கள
செரிங்
அந்த ஃபிட் பண்ணுபோது வந்து ஒரு ஃபீல் வரு அந்த சவுண்ட் ஃபிட் பண்ணுபோது வந்து ஒரு சவுண்ட் வரு
அ அ மனசுக்குள்ள என்ன சொல்றது அவங்களுக் கொஞ்சோ ஆ கிடினெஸல்லா இருக்காதுங்களா அந்த மாரி
பைக் ஓட்டு போது பாத்தீங்கன்னாக்கா எப்பமே வந்து ஜாலியா ஒட் ஷுட்டு தா எல்லாரு ஓட்டுவாங்க அதனால வந்து அப்டி தெரியாது
எத சொல்றது அ மத்தவங்கள கவர் பண்ற மாரி எல்லாரு அவங்கள பாப்பாங்ளே
இல்ல அப்டின்னு சில பேர் இருக்காங்க சில பேர் பைக் பைக் லவ்வர்ஸ் லா இருப்பாங்க பைக் லவ்வர்ஸ் லா இருப்பாங்க அவங்கல்லா அப்டி இல்ல அவங்களுக்கு அந்த பைக் இந்த மாரி இருக்கணு அந்த மாதிரி இருக்கணு ஒரு இது வச்சிருப்பாங்க
எய்ம் வச்சிருப்பாங்க அ நெறையா ஜென்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இந்ததா இந்த பைக்கு தா எடுக்கணு இந்த மாரிதா வேணு
மா இப்போல ஸ்போர்ட்ஸ் பைக் தா இந்த ஸ்பெளண்டரு ஃபேஷன் ப்ரோ அந்த மாரிலா யாரு வாங்கடுச்சுத அதும்
அந்த மாரிலா யாரு வாங்கறது இல்லைங்களா
ஆமா வாங்குறதில்ல பசங்க வாங்கறதில்ல இப்பயு ஆமாங்க
ட்ரெண்டு கெடையாது
ஆமா ட்ரெண்டில்ல
இதெல்லா ஓல்டு ஓல்டு ட்ரெ
ஓல்டு ட்ரெண்ட் ஆமா கரைட்டு ஓல்டு ட்ரெண்ட்
ஆ இப்ப வர பசங்கல்லா பாத்தீன்னா பல்சர் து யமாகா அந்த அப்புற என்னது ஒரு பெரிய வண்டி இருக்குமே பேக்ல சீட் இல்லாம இருக்குமில்லைங் அ ஆ அந்த மாரிதா பசங்க விரும்புறாங்க
ஆமா ஆமா அந்த மாதிரிதா விரும்புறாங்
ம் நீங்க எந்த மாரி பைக் வெச்சிருக்கீங்க
நா பைக்லா வச்சில்ல இதுக்கப்புறந்தா பைக்ல்லா வாங்கணு நா இன்னு வீட்ல கேக்கல பைக்கே கேக்ல
ஓ காலேஜு முடிச்சுட்டிங்க இன்னு பைக் வாங்கலையா நல்ல விஷயோங்க
வாங்வே கேட்கணுன் தோணல
ஒவ்வொரு தறவ பாத்தீங்கன்னா ட்வெல்த் முடிச்சாவே காலேஜ் என்ட்ரு ஆனாவே பைக் வாங்கி குடுங்க அம்மா அப்பா கிட்ட டார்ச்சல் பண்ணுவாங்க எனக்கு இப்பவே பைக் வேணுன் இந்த பைக் வேணு எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒர்த்தர் ருக்காரு ஆ ஆ என்ன சொல்றது இல்ல லெவன்த் டுவெல்த்து கூட முடிக்கலைங் அதுக்கு முன்னாடியே பைக் கு வேணுன் சொல்லி வீட்ல அடம்புடிச்சு ஐயோ ஆர் பாட்டம் பண்ணி வாங்கி குடுத்தே ஆகணுன் சொல்லி வாங்கிட்டாரு
ம் ஓகே ஓகே நம்ம பைக் வாங்குவோ பொறுமியா வாங்வோ நம்ம காசுல சேத்து வெச்சு
புரியலிங்க
நம்ம பொறும்யா சேத்து வெச்சு வாங்க வேண்டிதா நம்ம காசுல
ஆ அது வேணா கரெக்ட்டு தாங்க ஒர்க்கு போயி நீங்க காசு சேத்து வெ ச்சீங்கின்னா என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஏஜு ஆனா அவ நம்மளே வாங்கிக்லா இருந்தாலு அம்மா அப்பாவ டார்ச்சல் பண்ண கூடாது இல்லைங்
ஆமா நம்மளே நம்மளோட காஸ்ல வாங்னா அது கொஞ்சோ ஃபுல்ஃபில் ஆவு
அ ஃபுல்ஃபில் ஆகு கொஞ்சோ என்ன சொல்றது நம்ம காசு சேத்தி வெச்ச பணோ நம்ம வாங்குறோ அப்டிங்கிற ஒரு எனர்ஜி இருக்கு
ஆமா ஆமா
ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாரி வாங்னா
சேரி ஓகேங்க நம்ம அடுத்த கால்ல சந்திக்கலா
ஓகே
ம்